ம்ம்ய் கேக்குதா
கேக்குதே கேக்குதே சொல்லுங்கய என்ன கத எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் அந்த ஆண்டவன் புண்ணியத்துல
அப்பா நல்லா இருக்கே ஒரே புத்துணர்ச்சியா பேசு இததா எதுர்பாத்தே பேசுங்க பேசுங்க தாராளமா கேக்குற
இங்க எங்க வீட்லருந்து பாத்தா ஒரு மலை தெரியு அந்த மலையிலதா ஒரு ஆமிருக்கு அதுவு பவர்ஃபுல்லான ஒரு தமிழ் சாமி இருக்கு அங்க
அப்படியா
ஆமா அந் டெய்லி காலயில எந்த்ரிக்கறப்ப அந்த மலய பாப்போம் அஹ் ஜன்னல்லருந்து அப்டியே தெரியு ஆனு மலய பாத்தாலே அந்த சாமிய பாத்த மாரிதா இருக்கு
சேரி
அத நல்லாருக்கும் இங்கருந்து பாத்தாலே அப்டியே தெரியு அங்க சாமி இருக்குன்னா நா நறய வாட்டி போய் நல்ல இருந்துச்சு உம் சொல்லுங்க
ஒன்னுல்லங்க நம்ப புள்யார் அவ்ளதான் அவர கும்புடுவோம் எல்லமே ஒருவா புள்ளியாரி கடவுள் பாத்துப்பார் அவ்ளதா பெருசா போயிட்டு எனக்கு எனக்கு அது குடு இது குடு நானிப்பா ஆஹா அவர பாப்பே நிப்பே அவர எதுக்நீ வந்து நின்னா அவரு இப்ப தெரியாது தெரியாது எனக்கு தெரியாது போய் நிப்ப அவ்ளதான்
கடவுள் வச்சுட்டா அப்ப நம்ம எதுக்கு
எனமே ஒருத்ததங்களுக் ஒருஒரு மாரிருக்கு என்ன பொறுத்தரிக்கு எனக் எனக்தெரிஞ்சவங் நறய பேர் சொல்லிருக்காங்க உனக் எல்ல வேண்மோ நீ வாய தொறந்து வேண்டுனா அதா அது குடுப்பாங்க அப்டினு இது வரிக்கு நான் பெருச எதும் குடுத்துருங்க நா வேண்டுதோட போய் நின்னதுதான் அதிகம்
உம் சேரி இங்க நரய பேருல்லாமே நிக்கிறோம் நம்ம கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிட்டு வந்து இன்னொரு சாமியும் கும்பிடலாம் ஆனா அந்த சாமிய யாருமே கும் புருஞ்சதல்ல உள்ள போய் சோ சாமிக்கு கானிக்க போறோம் மெத் செய்ற வெளிய வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு காணிக்க போல
ஓகே ஓகே ஓகே
அதுதான் இங்க பிரீய ஆஹ் அது போட்டாலே நம்ம வேண்டுதல் பளிக்கு
என்னவோ இப்பல்லாம் உட்கார ஒரு எப்படி சொல்றது லாஸ்ட்டா ஒரு படம் ஒண்ணு பாரத்தன் ரீசென்டா இப்ப கூட அந்த படம் பேர் மறந்துச்சு உஹம் என்ன கதன்னா அந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா உ ஒரு ஒரு பொண் ஒரு பைய ஒரு பொண் அந்த பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண போவான் அப்போ அந்த பொண்ணு வந்து இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சாரி அப்படின்னு சொல்லிடும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் அவன் கிட்ட ஒரு ஒரு எப்டி சொல்லறது தமிழ்ல சொல்லும்னா வரம் வரம் சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரு விஷிய அவங்க கிட்ட கடைக் இது ஆமா அப்ப அவன் என்ன பண் அவ என்ன பண்றானா அந்த பொண்ணு என் மேல பைத்தியமா இருக்கணும்னு சொல்டு அந்த வேண்டிக்கிட்ட அந்த வரத்தை எடுத்து கத்துக்கறான்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும் அதிக அதிகமானகொடுக்கும் அன்பு எந்த அளவுக்குனா அந்த பையன் நா பாத் போனும் அவளும் நானும் வரேன் அந்த அளவுக்கு குடுப்பான் அந்த பொண் அந்தளோ அந்த அளவுக்கு அந்த அந்த கண்ணுல இருந்து அந்த பையன் வந்து ஒரு இன்ச் கூட நகறக்க கூடாது
சரி
அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுப்போம் அந்த படத்துல எல்லாம் சைகோ சொல்லுவாங்களே
ஆமா
எப்படின்னா எல்லாமே அவன் மட்டும்தான் எவ்ரி எவ்ரி திங் இ எப்படி சொல்றது இன் அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல அழகா காமிச்சிருப்பாங்க அந்த சீன் எல்லாம் ஆட் தூங்காம அந்த பொண்ணு அவனே பத்துட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு தூக்கு வந்தா கூட தூங்காது அவனையே பாத்துட்டுருக்கு ஒன் அவ துங் தூங்கலியா எப்படி இருக்கா எங்க இருக்கா அப்டின்ட்டு அவனே பாத்துட்டுருக்கு அந்த அளவுக்கு அவ மேல அம்மா
சொல்ல சொல்ல
அந்த அளவுக்கு அவ மேல பண்ணுவாங்க அந்த கதை அந்த கதையை அழகா கொண்டு போயிருப்பாங்க அந்த கதையில லாஸ்ட்டா என்ன ஆகும் அதுதான் வந்து நான் தேடிட்டு இருக்கேன் அந்தந்த அந்த அந்த இது மட்டும் நீங்கு கிடைக்கவே மாட்டது என்ன ஆச்சு அந்த ஒரு சூ வந்து ரெண்டு காமிச்சாங்க ஒண்ணு வந்து இவன் போய் அந்த பொண்ணு கொன்னுடுவான். ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாது இல்ல அது இன்னொன்னு இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா இவனுக்கு கிடைச்ச மாரி அந்த பொண்ணுக்கு வரம் கிடைச்சிருக்கு அப்ப அந்த பொண்ணு வந்து அவ எப் மேல பைத்தியமா இருபா அந் வந்து வேண்டு அதை பாத்துட்டு இவ இவன் இவன கொண்ருவ இவனஇவ செத்துருவா இந்த ரெண்டு விசயஸ் ங்வந்து நடந்தா காட்டுவாங்க ஆனா இது எது நடந்தது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் முடிசிருப்பாங்க ஸ்பென்ஸ த் அது ரொம்ப இன்ன இருக்கு என்னவா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அது மட்டு தான் மைன்ல இருக்கு அப்போ உங்களுக்குண்ணு புரியுதா எதுவுமே அளவுக்கு மிறனா அமர்த் என்னமோ நெஞ்சுங்குறாங்களே
ஆமா அளவுக்குமிர்னா அமிர்து நஞ்சா இல்லன்றியே யாருமே சொல்லல
ஆமா சோ எப்டி சொல்றது எல்லாமே ஒரு அளவுதான் காசும் ஒரு அளவுதா சந்தோஷமு ஓரளவுதான் கோவமு ஒரளவு தான் சோகமோ ஓரளவுதான் எல்லாத்துக்கு நம்மல அர்பணிச்சுக்க கூடாது
உம் ஆமா
அது மட்டுனு புரியு அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் வாழ்க்கன்றது இதுதான் ஒரு எப் சொல்றது ஒரு வேலைக்கு போணும் சாப்பிடணு தூங்கணு குடும்பத்த பாக்கணு திரும்பி வேலைக்கு போணு சாப்பிட்ணு தூங்கணு குடும்பத்த பாக்கணு ஓடி இருக்கும் அதுதான் வந்து வாழ்க்க ஒரு ஒரு வயசுக்கு மேல அதுதான் நம்ம அனுவிக்க போறோம் எல்லாருமே நீங்களும் அந்தா செரினா ஒகே சரி ஓகே ஒரு பொண்ணுன்னு வச்சக்கோங்களேன் ஒரு பொண்ணுனு வெச்சுக்கோங்கலே இந்த காலகட்டத்துல ஒரு ஆண் சம்பாதிக்கிற பணம் பத்துமா ரெண்டு குழந்தை பெத்
அதா நானு சொல்றே ஒரு பொண் பொண்ணு செரி ஒரு பயனும் சரி ஓடிக்கிட்டேதான் இருக்கணும் கடைசிவரிக்கும்
பாடு
அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் வாழ்ந்து சந்தோஷமா இருந்து செத்துருன்னும் யான் குழந்த பெத் பெத்துக்ககூடாது
கிடையாது அதுல ஒரு இன்பம் இருக்குங்க புரியுதா எது எல்லா கடவுள் நம்ம படிச்சது எல்லாத்தையும் அனுபவிக்கதான் இதுக்காக இதை வேணாம் நம்ம ஒதுக்க கூடாது அனுபவிக்கணும்
அப்டின்னா கடவுள் எல்லாமே படச்சது சரிதான் ஆனா வந்து அந்த பணத்தை படிச்சிருக்காமி இருக்கலாம் பண இல்லாத ஒரு உலகம் இருக்க ஆனா இருக்கும்
உண்மையே சொல்லட்டுமா நம்ம வா இப்ப எனக்கு ஏத்த உங்களை ஏச்ச நான் சொல்லறன் என்னை வச்சும் சொல்றேன் இப்ப என் ஆயுசு வந்து யாருக்கு தெரியும் நாளைக்கே நான் செத்துடலாம் இன்னைக்கு நைட்டு கூட நான் செத்து சத்தலாம் இல்ல இங்ககிட்ட பேசடி கட் பண்ணுக்குள்ள நான் செத்தலாம் அவ்வளவுதான் என் லைஃப்
அவ்வளவுதான் என்ன பண்றது
இபத்துக்குள்ள முடிஞ்சலாம் அப்போ இருக்க வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சுட்டே போயிடணும்ல
ஆமா
என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு ஆளை போறது ஒரு ரோபோட்டிக் லைஃப் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தணும் யார கிட்டக்கோவத்தோயோ கஷ்டத்தையோ எதிர்பார்த்து மண் எம எவ்ளவு சோகமா இருந்து என்ன ஆக போது வாழ்ந்தாச்சு பிறந்தாச்சு சோ பாத்துக்கலாம் தைரியம்தான்
கரெக்ட் தான் நீங்க சொல்றல்லாம் கரெக்ட் தான்
நான் அப்படிதான் இருக்கேன் இப்போ வரைக்கும் அதனால நான் எப்படியோ எனக்குள்ளயும் ஆயிரம் சோகம் இருக்கும்
உம் ஆமா சொல்லான் சொல்டா
எதியும் வெளிய எல்லாம் கட்டிக்க மாட்டேன் மறந்து போயிடுவன் மெயினா
உஹம் எப்பயுமே எல்லா விஷயும் வெளிய காமிக்கலாம்
நான் மறந்து போயிடுவாங்க
மறதி மறதி எல்லாத்துக்கும் இருக்குற ஒரு வியாதிதான்
ஆமா மத்தங்க கூட சண்டை போடுறேன் அவங்க வந்து என்கிட்ட திரும்பி பேசிட்டாங்கன்னா அந்த சண்டைக்கான வேயுவவே இல்லாமல் போயிடும் இல்லை நான் போய் பேசிட்டேன்னா அந்த சண்டைக்கான வேல்யூவே இல்லாமல் போயிடும்
அங்க சண்டை மட்டும் தான் பாக்குறீங்க தவிர அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அது பாக்கனும்லா
உம் ஆமா பார்க்கணுமே
உஹம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா இருந்துசுன்னா அந்த சண்டையே வராது அப்படி வந்தாலும் அது ஒரு காதல் சண்டை தான் அப்படிதான் வருமே தவிர அது டக்குன்னு மறைஞ்சு போயிரும் பெரிய விஷயமா இருக்காது
இப்போ அம்மாவும் பையனும் சண்டை போட்டுக்கறாங்க சரிங்களா அதுக்குன்னு அம்மா கிட்ட பேசாம பையன் விட்டு போயிடுவானா
அதெல்லாம் வாய்ப்பு இல் எப்படியும் பேசுவான் ஆமா
அம்மாவே வந்து இறங்கலனா கூட நம்ம இறங்கி போயிடுவோம் ஏன்னா அது அம்மா
அம்மா இறங்கணும்ன்ட்டு அவசியமே இல்ல
அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாருகிட்டே இருந்துட்டேன்னா எந்த கஷ்டமும் இருக்காதுங்க
ஆமா அம்மா இறங்கி வரணுன்ட்டு எல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல நம்மதான் இறங்கி போகணும்
என்ன பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாதான் இருக்கேன் அப்படியே இருந்துப்பேன்
எல்லாருமே அவங்க அவங்க விஷயத்துல கரெக்ட தான் இருக்கும்
அவ்ளோதான் சிம்பிள் இதுக்கப்புறம் வேற என்னங்க வேணும் சொல்லுங்க
அது ஒரு ஒரு ஏஜ் பொறுத்து ஒரு ஒரு ஏஜ்ல நம்ம ஒரு ஒருத்தவங்க மீட் பண்ணுவோம் பேசுவோம் பழகுவோம் அதுல இருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கை துணையாளர் கிடைக்கும் துணையாளி கிடைக்கும் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கும் கக்கலாம் ஒரு நல்ல எதிரிகளும் கிடைக்கலாம் நைய இது பேஸ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட்டாவவும் இருக்கும் அதது நம்ம இன்ட்ரெஸ்ட்டா கொண்டு போனா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் அது பிடிக்கலட்டு நம்ம கொஞ்சம் சோகமா கொண்டு போனா நம்ம வாழ்க்கையே சோகமாயிடும் அதுக்கு நம்ம எல்லாமே செய்தட்டு பொறுமை யாவும் போல அது அந்த பிரச்சனை வந்து இன்ட்ரெஸ்டா கொண்டு போலாம் அதை விட்டுட்டு நம்ம அது என்னடா நமக்கு போய் இந்த மாதிரி பிரச்சனை வரணுமட்டு புழம்புனும்னா அவ புழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான்
புரியுது புரியுதுங்க
லைஃப்ல நிறைய பார்க்கலாம் ஏஜ் தான் கம்மியா இருக்கு தவிர இன்னும் பிஸியும் எல்லாம் டிராவல் எல்லாம் நிறைய இருக்கு ந டிரைன் மாதிரிதான் எல்லாரும் வருவாங்க ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கன்னு தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாங்க பேசுவாங்க பழகுவாங்க அவங்களோட ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா அவங்க இறங்கி போயிடவாங்க இறங்கி போன அப்புறம் இன்னொரு ஆளு வரம் அப்படிதான் வாழ்க்கை ஒரு ஒரு டிர்ல ஒரு ஒரு தண்டவளத்துல ஒரு ஒரு பெட்டில ஒரு ஒரு தவங்க வருவாங்க அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி ஒரு குட்டி பாப்பாவா இருந்தாலும் சரி ஒரு வயசான பாட்டியா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் எல்லாத்தையும் நம்ம உவுதான் இம் அவ்வளவுதான் சரி நீங்க எந்தா பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிடுவா
ம் சரி ஓகேங்க